அக்கா கேக்குதாங்க்கா
கேக்குது ஒனக் கேக்குதா
இல்ல நீங்க பேசு ரொம்ப கம்மியா கேக்குது எனக்கு
கம்மியா கேக்குதா
ஆமா வாய்ஸ் ரொம்ப கம்மியா கேக்குது
இப்போ
ஆ இப்ப நல்லா கேக்குது
ஆ நல்லா இருக்கியா
ம் நல்லா இருக்குற
என்ன பண்ணிட்ருக்க நா நல்லா இருக்கே நீ என்ன பண்ணிட்ருக்க
நா இப்பதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூங்கி எந்திரிச்ச நைட்ல்லா தூக்கமே இல்லயா காலைல தா தூங்குனே ஒரு ஏழு மணி எட்டு மணிக் தூங்குன நெனைக்கிறே
ம் ஹும்
விடியால கால்ல எந்துச்சு எந்த்ச்சு இப்டி தூங்கி தூங்கி இப்டிதா எந்திர்க்கிறே நைட் ஷிப்ட்டு எஃபெக்ட்டு
ஒ பிள்ளைலா என்ன செய்றாங்க
ரெண்டு பேரு தூங்குறாங்கக்கா மூனு பேரு தூங்குறாங்க
நீ தூங்கி எந்துச்ட்டு பிள்ளய தூங்குறாங்ளா
ஆமா அதா என்னோட ஸ்லீப்பிங் அவர்ஸ் முடின்ச்சி இனி இவங்க தூங்குவாங்க
ம்
பையே
பையனு தூங்குறா
மாமா
மாமா இருக்காங்க
ம்
ம் என்ன சமையலு சாப்ட்டியா இல்லயா
அக்கா என்னமோ செஞ்சு சாப்ட்ருக்காங்கக்கா எனக்கெது தெரில நா நல்லா தூங்கிட்டேனா இவரே சாப்பாடா க்கி என்னமோ பண்ணிர்க்காரு என்னன்னு கூட நா போய் இன்னு எட்டி பாக் கல ஆமா சாப்பாடு அது ஒன் செஞ்சாப்டாங்க சாப்பிறியான் கேட்டாரு வேண்டா பசி இல்ல அப்டின்ட்டே
ம்
எதோ ஒன் செஞ்சாப்ட்ருக்காங்க இவுங்க நீங்க என்ன செஞ்சீங்க
ஆ மட்டன் கொழம்பு
ம் கிரேவி மாரியா இல்ல
இல்ல குருமா மாரி உர்ளக்கழங் போட்டு குருமா மாரி மட்டன் கொழம்பு ம் நல்லாருக்கு
எனக்கல்லா மட்டன்லா எடுத்தா அப்டியே தொக்கு மாரி இருக்கனு இதே கெட்டியா செவி கிரேவி மாரி அப்டி வச்சா ரொம்ப புடிக்கு
கிரேவி மாரி வச்சா ரசோ வெக்கனு
ம் அத ரசோ வச்சு தொட்டு சாப்ட்டா சூப்பராருக்கு
வேண்டான் சொல்லிட்டு கொழம்பு மாரி வச்ட்டா நைட்டுக்கு புரோட்டாவோ இல்லன்னா சப்பாத்தியோ செஞ்சுக்லா
பொரோட்டா வீட்லே செய்வியா
ஓ
பார்றா எப்டி அந்த ரொம்ப வலுவலுனு இருக்கு ரொம்ப ஸாஃப்டாலா வருமா
அதெல்லா நல்லா வரு ஒண்ணுல்ல ஒரு கொஞ்சோண்டு சக்கரையு முட்டயு மட்டு போட்டா நல்லா ஸாஃப்ட்டாருக்கு நைட்டு எட்டு மணி ஆமா போட்டு நல்லா அடிச்சு
ம்
லைட்டா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்பறோ மாவு பெசயனு
ம் அது அந்த லேயர் லேயரா வர்றதுக்குலா என்ன பண்ணுவ
லேயர் லேயரா வருக்கு நம்ம தேக்கறக்கு முன்னாடி நல்லா லேசா தேச்சு அது நல்லா அப்டி சுரு ட்டி சுருட்டி சுருட்டி வச்சுட்டு தேக்கனு தேச்சு
ஆ ஒவ்வொர்த்தங்க அப்டி பண்ணுவாங்க ஒவ்வொர்த்தங்க கீரல் போட்டு பண்ணுவாங்க பா
கீரல் போட்டு அ ஹா அது டேஸ்டே இல்லயே உதுந்து போ தட்னம்னா உதுந்து போய்ரு சுட்டு எடுத்துட்டு தட்டுவோல பரோட்டானாவே தட்டணு தட்னாதான் அது நல்லா சாஃப்டா இருக்கு லேயர் லேயரா கெடைக்கு
ஆமா
அது அந்த கீரல் போட்டு எடுத்தோம்னா தட்னம்னா நல்லா இருக்காது அதுக்கு அது பன்பரோட்டா க்கு தான் அந்த கீரல் கரெக்டா இருக்கு
ம் எனக்கு சாஃப்டா இருக்கணு எனக்கு அந்த மாரி எனக்கு பரோட்டா ரொம்ப புடிக்கு மத்தபடி எனக்கு பரோட்டா பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல சாஃப்டா இருந்தா எனக்கு பிடிக்கு என்னேக்காவுது தா சாப்டுவே
ஃபஸ்டுஅடிக்கடி செஞ்சுட்டு இருந்தோ இப்பல்லாஸஅவ்ளவா இன்ட்ரெஸ்ட்டே இல்ல
ம்
தம்பியு அம்மாவு சாப்ட மாட்டாங்க
உம்
அம்மாவுக்கு சுகர் இருக்கனால சாப்ட மாட்டாங்க ஒண்ணு ரெண்டு தான் சாப்டுவாங்க ஆமா இவனுக்கு மென்னு சாப் ட தெரியாது அதனால அவ்ளவா செய் றதுல்ல மேக்சிமம் சப்பாத்தி தான்
இந்த சுகர் எப்டி பரம்பரையா இருக்குதா அம்மாக்கு
அம்மாவுக்கும் ஆமா அம்மாவோட அம்மாவுக்கு இருந்துச்சு அப்பா தொண்ணூத்தி எட்டு வயசு வரைக்கு இருந்தாரு அவருக்குலா இல்ல பாட்டிக்கு இருந்துச்சு
டீமே ரொம்ப வருசோ இருந்தாங்க தானே
பாட்டிக்கு தாத்தாவுக்கு பதினஞ்சு வருசோ வித்தியாசோ தாத்தா பா ட்டி இறக்கறப்போ எழுவத்தி அஞ்சு வயசா எழுவத்தி ஆறு வயசோ தாத்தாவுக்கு அப்புறோ ஒரு ஒரு வருஷத்துலதானே தாத்தா இறந்தாங்க
பாட்டி எறந்து ஒரு வருஷம் தாத்தா இருந்துட்டாரா
ஒரு வருஷோ இல்ல மூணு மாசம்தான் ஆமா அவங்க ரெண்டு பேர் இல்ல அவங்க ரெண்டு பேர் ரொம்போ டீப் லவ்வர்
ஓட்டுக்கா போறது வரது எல்ல நடந்தே
தாத்தா இல்லாம பாட்டினால இருக்க முடியாது எல்லாமே பாட்டிக்கி தாத்தாதான் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டுமே
உம் பாத்துருக்கேன் இன்னு ஃபேஸ்ஸலா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அவங்க ஃபேஸு அவங்க பேசுறது ஆமா நல்ல நல்ல சோல் அவுங்கலா
உம் அவுங்கள மாரிலா நம்மளாம் இருக்குமா இப்பல்லா
அதை இதையும் தின்னுட்டு சீக்கிரமே போய் சேர்ந்துருவோன்னு நினைக்கிறே நாளா நைட் போற போக்க பாத்தா நைட் ஷூட் போயிட் இருக்கே கிட்டதட்ட நாலு வருஷமா போயிட்டு இருக்கே எங்க பாடி கண்டிஷன் எப்டி இருக்குன்னு தெரில
நீ வந்துட்டு உன்னோட ஹார்மோன்லா அப்டி சேஞ்ச் ஆயிருச்சு அதனாலதான் உனக்கு இப்ப வீட்ல இருந்தா கூட நைட்ல தூக்கோ வராம
தூக்கோ வரமாட்டேங்குது உம்
உன்னோட ஹார்மோன்ஸ்லா சேஞ்ச் ஆயிடுச்சு உம்
ஏன்னா நம்ம அங்க அந்த டைம் கண்ண முழிச்சிருப்பே எதோ ஒன்ன சாப்டுவே பசியும் வருது அஹ் இருக்கும் கரெக்டா ரெண்டு மணி மூணு மணி போதுபசிக்க ஆரம்பிக்கும் ஏனா ஸ்னேக்ஸ் சாப்பிடுவேனா அந்த டைம் போயி இப்ப உக்காந்து சாப்பாடு மிச்சமாயிடுச்சு சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் ஏன் கேக்றேன்
அந்த டைம்ல சாப்படுறதே வெயிட் போட்ட
அது அப்படியே பழகிடுச்சுக்கா அது அங்க பசிக்கும் எப்படி நம்ம சும்மனே ஒன்பது மணிக்கு சாப்பிடுருவேன் அதுக்கப்புறம் கரெக்டா ரெண்டு மணிக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும் அப்ப போய் ஒரு உம் நல்லா டீ குடிப்பாங்க டீக்கு அந்த பழக்கமும் இல்லல்ல அதனால மட்டும் சாப்பிட்டு அதனால அந்த டைம் ஆனது ஒண்ணு கேக்குது அப்படியே வயிறு கடம்போடான்னு ஆகுது இது ஒன்னும் சாப்பிடணும்னு தோணுது
உம் அப்ப வீட்ல இருந்தாலும் அந்த அன் டைமுக்கு எந்திரிச்சு சாப்பிடுருவியா
ஆ ஆமாக்கா நேத்தெல்லாம் அப்படிதான் ஆச்சு நேத்து புலாவ் இருந்துச்சா வாங்கினது அது இருக்குதான்னு போய் பார்த்தப்ப இருந்துச்சா அப்பதான் கப்பா இருக்குதா சாமி அப்படின்னுட்டு இருந்துச்சு நாலு மணி நினைக்கிறேன் உ்காந்து தின்னுட்டு இருக்கறேன் ஏனா அந்த டைம் தான் நான் ஆபீஸ் முடிஞ்ச வந்து சாப்பிட்டுருப்பேன் உட்காந்து அத சாப்பிட்டு ஸ்வீட்டு சாப்பிட்டு ஏன் கேக்குறேன்
மனுஷங்கள மாதிரி என்ன சொல்றது மனுஷங்க பகல்ல ஒண்ணு பண்ணுவாங்கங்க நான் நைட்ல வாழ்ந்துட்டு இருக்கறேங்கிற மாதிரி இவங்க மூணு பேரும் பகல்லல வாழ்றாங்க நான் நைட்ல வாழ்ந்துட்டுக்கேன்
இப்ப நீ முழச்சுட்ட நீ நைட்டுக்கு நீ தூங்க மாட்டா அவங்களா
ஆமா ஆமாக்கா ஆனா எப்படியாவது நான் இன்னைக்கு நைட்ல தூங்கிடணும் என்ன பண்ணலாம் சரி தூங்கிடுவேன் நானு ஃபேன் எல்லாம் நல்லா பறக்க விட்டு ஏசிய பதினெட்டுல வச்சு படுத்தேன்னா தூங்கிடுவேன்
உம் குழந்தைக்கு ஒத்துக்குதா
தூங்கிட்டாங்களா அதனால அவளுக்கெல்லாம் பழகிச்சுக்கா ஏசி ஸ்டார்டிங்ல இருந்து ஏசி பழக்கிட்டேன்ல்ல அதனால செட் ஆயிருச்ச சொல்லு வெளியே போனாதான் அப்படி வேர்க்கும் ரெண்டு பேருக்கும் எனக்கு அதுக்கு மேல வேர்க்கும் இவக எனக்கு மேல இருக்காளுங்க வேர்த்துதிட்டு அப்படி ஹீட் இவளுக்கு நிறைய முடி இருக்குல்ல ரெண்டாவதுக்கு அதனால நல்லா வேர்க்குது அவளுக்கு
சளி நல்லாயிடுச்சு அவளுக்கு
உம் சரி ஆயிடுச்சு அது என்ன வருது போகுதுங்கிற மாதிரிதான்
உம் அப்புறம் அம்மா அச்சாலாம் நல்லா இருக்காங்களா
ஓ எல்லாரும் நல்லா இருக்கறாங்க அம்மாக்குதான் கால்வெலி ரொம்ப நேத்தெல்லாம் பாத் பாத்தீங்கன்னா ரொம்ப முடியல இந்த டைக்ளோசினேக் ஒரு வலி மாத்திர வாங்கி கூடு வாங்க கூடுங்கிறாங்க அத போய் மெடிக்கல்ல கேட்டா தரக் ஆமா தரமாட்டிறாங்க திட்டுறாங்க இதெல்லாம் போடவே கூடாதுமா இப்ப வலிக்குதுன்ட்டு போடுறீங்க பின்னாடி இது வேற மாதிரி பிரச்சனை ஆயிரும்
கிடனியில தான் பாதிக்கும் உம்
ஹ கிட்னில வருது அது பெரிய செலவு உங்களுக்கு இழுத்துவச்சிரும் இதெல்லாம் சாப்பிடக் கூடாது சொல்லுங்க நான் அவ்வளவு தர ஒரு மாசத்துக்கு தாங்கன்னு கேட்டேன்
ஆஹ் ஒரு ரெண்டு நாளைக்கு தரமா ஒரு வாரத்துக்கு கேட்டாலே தர மாட்டாங்க
அப்புறம் இருபது மாத்திரய கொடுத்துட்டு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி போட சொல்லுமா அப்டின்ட்டு ஒரு மாரி மூஞ்சிய ஒரு மாரி டெரரா வச்சுட்டே குட்த்தாரு
ம்
ஆ ஏமா என்னம்மா இவன் கேட்டா கூட குடுக்க மாட்டேங்குற உனக்கு வலி வந்தா வேற எதாவ்து ஆல்டர் நேட்டிவா வேற எதா வழி தேடுமா என்ன போட்றது அந்த மாரி எதோ ஒன்னு பண்ணுமா சும்மா இந்த மாத் திரேய தின்னு தின்னு வீணா பரவால்டி போனா போய் சேர்றே அப்டிங்குறாங்க
போய் சேறதா இல்ல அடுத்த விஷியோ போ கஷ்டப்பட்றது யாரு
போகட்டு கிட்னி ஃபெய்லியர் ஆனா ஆகட்டு ஏ வலி தாங்கிட்லா என்னால இருக்க முடியாது அப்டிங்குறாங்க
அதுக்கு எதாது எண்ண இந்த மாரி எதாது தேய்ச்சிட்ருந்தாங்கனா கூட தெரி
கா அந்த ஸ்டேஜெல தாண்டிட்டாங்க நெனக்கிறே எண்ணயெல்லா போட்டு நீவுரதெல்லா தாண்டிர்ச்சு ரொம்ப வே பதினஞ்சு வர்ஷ்மா மாத்தர போட்டுட்ருக்காங்க
நீயு வெ வெயிட்டு வேற ஓவராய்ட்டாங்கல்ல
ம்
அதுவு ஒரு பிராப்ளந்தா கால்வலிக்கு
வயிறு மட்டுந்தா இருக்கு இப்ப எங்கம்மாக்கு கை கால்லா சூம்பி பேய்ர்ச்சு
அந்த வயிறுமே கம்மியாகணுல நம்ம வெய்ட்டு ஃபுல்லா கீழ காலுக்குதான போகுது
ஆமா
அப்புறோ நைட்டுக்கு டின்னர் என்ன பண்ணப்போற
இங்க புரோசன் மால்ல ஒரு ஈவென்ட்டு போட்ருக்காங்கக்கா சும்மா எக்ஸிபிஷன் மாரி போட்ருக்காங்க போல பத்து மணிலர்ந்து நடந்துட்ருக்குது சேரி தூங்கி எந்திர்ச் ச்சாலுகனா வேணா கூட்டிட்டு போலா கூட்டிட்டு போய்ட்டு அப்டியே வர வழில வேணா மாமியார் வீட்டுக்கு போய்ட்டு அங்க டின்னர முடிச்சிருவ இங்க சாப்
என்ன டின்னருன் பாக்யா வீட்ல செய்யற வேலையே இல்ல
வீட்ல இருக்கு வீக்கெண்டானா அங்க அவ்ங்க அம்மா கூப்ட்ருவாங்க அங்க வந்து சாப்டுங்கன் சா ஈவுனிங் ஈவுனிங் அங்க போய்ருவோ சனிக்கெழம இல்னா ஞாய்ற்றுக்கெழம அங்க போய்ருவோ நேத்து போக முடில அதுனால இன்னைக்கு போய்ருவோங்க எப்டியு அங்க பாட்டி இருக்காங்ளா பாட்டிய பாக்கறதுக்கு எப்பமே போவோ வாரோ வாரோ போனோனா நை ட்டு அங்க சாப்ட வச்தா அனுப்புவாங்க அங்க டின்னர முடிச்சிடுவோ என்ன தோச சப்பாத்தி எதோ ஒன் செய்வாங்க நமக்கு சாப் பாடு வேணு என்னதா அங்க தோச சப்பாத்தி சாப்டாலு வீட்டுக்கு வந்து ஒரு சாப்பாடு சாப்ட்டாதா நமக்கு
நீ எப்டியு ரெண்டு மணிக்கு எந்திரிச் சாப்ட போறவதான அப்புறோ என்ன
இல்லக்கா தூங்கிட்டனா அப்றோ முழிப் வராது போன வாரோலா நல்லா தூங்கிட்டே இந்த வாரோ இவன் வெளாட போய்ட்டாங்க்கா அதா எனக்கு கடுப்பு இப்போ பத்து பத் தரைக்கு போய்ட்டு மூணு மணிக்கு வராங்க கடுப்பாய்டுச்சு எனக் அதால் நா எனக் கு இவங்களா எப்டினா படுத்தா தூங்கிடுவாங்க எனக்கு அப்டி இல்லக்கா
தூக்கம் முழு
எனக்கு வந்து அ தூக்கம் முழுச்சா அதுக்கப்றோ தூக்கமே வராது அதா என்னோட டைப் அது நம்ம நைட் ஷிப்ட்டுங்கும் போது கண்டின்யூ ஸ்லீப் இருக்குணு எடைல எந்துச்சம்னா அவ்ளதா தூக்கமே போய்ர்ச்சுங்கிற மாரி இவுங்குளுக்கு அப்டி கெடையாது எப்ப முழி ச்சாலு தூங்குனாங்கனா தூங்கிறாங்க எனக்கு அதலா பாத்தா எனக்கு ஆ ச்சிரியமா இருந்ச்சா இந்த மாரி நம்ம இல்லையே அப்டிங்கிற மாரி படுத்ததூ தூக்கோ வரது நாங்க நேத்து சுத்தமா தூக்கமே போய்டுச்சு எப்டியு விட்டத்த பாத்துட்டு அரமண்நேரோ ஆ சரி ஓகே நீ பாரு பாரு ம்
ஆ